அத்தோழி வணக்கம் தோழி
வணக்கம் சொல்லுங்கள்
அஹ தோழி நம்ப வந்து குடும்பங்கள் பத்தி பேசலாங்களா
ஆஹ் சொல்லுங்க
உம் குடும்ப உறவுகள்ல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா தோழி இந்த இந்த காலகட்டத்துல ஆஹ் ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டு ஒரு காது குத்து ஒரு ஃபங் ஒரு விழாக்கள் அப்படின்னாலே அது வந்து குடும்பத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டு எல்லாரு தங்களோட நிறைக்குறை எல்லாத்தையு பகிர்ந்து
அதை விட எல்லாரு ஒன்னா சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டெண் பண்றோப்போ மக மனசு ரொம்ப நிறைவா இருக்கு
கண்டிப்பா உம்ஹ் உம்ஹ் இன்னைக்கு இன்னைக்கன்ன இல்லை எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க அஹ் சித்தப்பா சித்தி அப்படின்னு எல்லாரும் வந்து கலந்துகிட்டு எல்லாரு உட்காந்து ஒன்னா சாப்டும்போது அம்மா நீங்க சித்தி எலைக்கு கொஞ்ச வைங்க அம்மா மாமா எலைக்கு மாமா கேட்குறாங்க பாரு அது மாரிலா சொல்லி சொல்லி சாப்பி போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்புற மாமா கூட்டிட்டு போய் இந்த வளையல் கடைக் கூட்டிட்டு போறது பாத்தீங்களா என்னா பண்றது ஏ உனக்கு இந்த ட்ரெஸ் புடிக்குல நீ போனதட வந்த போய் சொன்னில உனக்கு அந்த டரெஸ்ஸை நா எடுத்து வச்சருக்கே பாரு ஆஹ் அதெல்லா வந்து குடும்ப உறவுகள்ள ரொம்
சுற்றுலாப் போகையில இந்த ராட்டன சுத்துறது வளயல் வாங்கறது கிளிப்பு வாங்கிறது இது இதுல யாராவது நம்மளுக்கு வாங்கி கொடு நம்ம அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடு து து அதுலல்லா ரொம்ப பெரிய ஹாப் பிறகு
உம் ஆமா அதுக்கப்பற பாத்தீங்கன்னா அந்த தீபாவள் டைம்லா நம்ம டிரெஸ் எடுத்திருப்போ அந்த டிரெஸ் எடுத் தோனே எல்லாத்துட்டையு கொண்டு போய் நம்ம காமிப்போ
ஆமா நம்மளே சில நேர எந்திச்சு எந்திரிச்சு அத பாத்துட்டே இருப்போ எப்படா தீபாவளி வரி எப்படா அதை போடுவோ அப்படின்னு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி எல்லா பட்டேன்னா அத நூறு தடவை பிரிச்சு பிரிச்சு பாக்குற மாருக்கு வச்சு வச்சு கண்ணாடி முன்னாடி
கண்டிப்பா பக்கத்துலயே கொண்டு பக்கத்து பக்கத்துல வந்து நமக்கு வந்து அவங்க உறவு முறையாவே இருக்க மாட்டாங்க அவங்க இருந்தாலு அவங்களலா போய்ட்டு ஒரு அத் அத்த சொல்லி மாமா சொல்லி ஆஹ் நாங் பாருங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வட்டா அங்க கொண்டு போய் காமிச்சு அது ஒரு மகிழ்ச்சிய அவ தெரிவிப்போ அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு உம் ஆனா இப் இப்போ உள்ளவங்கலா அப்டி இருக்காங்களனா கண்டிப்பாக கெடை
நெறைய ப்ப ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படிலா இல்ல ஏன்னா இப்பல்லா டெய்லி எடுக்கறாங்க அப்பல்லா நம்மளுக்கு வருஷ
அது வாங்கிட்டு வந்தாலுமே மறைச்சில்ல கொண்டு வராங்க யாருக்குமே தெரிய கூடாது தீபாவளி அன்னைக்கி போட்டு எல்லாத்திகிட்டயு காமிச்சுக்கலா யாருட்டுமே அது வரைக்கு சொல்லக் கூடாது கேட்டா கூட நாங்க இன்னு போகல ட்ரெஸ்ஸு எடுக்கல
ஆஹ் இதெல்லா கண்டிப்பா உண்மதா நடக்குதுதா
எடுக்கல நாங்க டிரெஸ்ஸுக்கு வாங்கவே நாங்க போகல கடைல இப்பலா கும்பலா இருக்கா அதனால ஆஹ் லேட்டா போய் குலாம் மொத நாள் போய்கலான்னு சொல்ட்டாங்க ஆனா எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க அத வந்துட்டு அ அதுல கொஞ்சம் அதுவுமே நம்ம அனுபவத்துத்துல இது பண்ணி இப்ப அதே மாரி நம்ம அக்கா தங்கச்சிங்களா இருந்தோன்னு வச்சுங்கோங்களே ஒரு நேரோ வந்துட்டு இது என்னோட கிள்ப் ப்பு ஒரு ஒருபா கிளிப்பா இருந்தாலு தரவே மாட்டோ ஆனா இன்னைக்கி என்ன பண்றோ நம்ம ஒரு வேலைக் கி போயிட்டோ அப்டின்னுபோது பாத்திங்கன்ன இது எங்க அக்காவுக்கு ரொம்ப புடிக்கு இல்ல இந்த கிளிப்பு நா வாங்கித் தரே இது போனதடவே நீ சொல்லிட்டு போன இல்ல இந்த சுடிதார உனக்கு எடுத்து வச்சிருக்கே பாரு அ அதலெல்லோ அதெல்லா நம்ம நாள் கடந்து வந்ததுக்கப்புற அதெல்லா யோசிக்கும்போதே ச்ச ஒரு சின்ன விஷியத்துக்கு நம்ம இவ்ளோ புடி பண்ணியிருக்கோமே அப்டின் சொல்லி ஒரு மாதிரி இருக்கு அம் ஆஹ் நல்லா இருக்கு தோழி அதெல்லா நெனைக்கும் போதே அவரு ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு ரிப்பனே நம்ம மாத்தி கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொ சொல்லுவோ ஏ இது என்னோட ரிப் பனு இது உன்னோட ரிப்பனு அப்டின் சொல்ட்டு ஆனா இன்னைக்கி அதே நம்ம என்னா பண்றோ என் தங்கச்சிக்கு இது புடிக்கு இத வாங்கி குடுங்கன்ற அளவுக்கு நம்மளே வேலைக்கு போயிட்டா கூட நம்ம வாங்கி கி குடுத்துருவோ இது உன்னக் கேட்டில்ல ப்டின்னு சொல்லிட்டு
அத விட அவங்களோட பசங்களை நம்ம தூக்கி பஸ்ட் டைம் கொஞ்சுவோ பாதுங்க அதுல இருக்க பாருங்க ஒரு ஹாப்பி சந்தோஷம்ல்லா அது நம்மாள நம்ம கொழந்த பெத்தக் கூட அந்த அளவுக்கு ஃபீல் ஆவாது அதெல்லா அவிங்ளே பர்ஸ்டே ஃபில் பண்ட்டு வந்ருவாய்ங்
இப்ப என்னோட அக்கா பொண்ணு பாத்தீங்க அஆ அவரு அஹ் ஒரு பொண்ணு அவளுக்கு வந்து கூட எல்லாருமே சுத்தி பு நாங்க நாலு பேரு அக்கா தங்கசினா எல்லோரு ஒன்னா ஒரு எடத்ல இருப்போ அதுல வந்து ஒரு அப் அக்காவோட பொண்ண நாங்க கட்டி குடுதுட்டோ இப்ப எல்லாருமே சொந்த பந்த பக்கதுல இருகாங்க நாமோ போயு ஒரு எடதுல கட் கட்டி குடுத்ற அப்போ அவுங்ளு அந்த சொந்த பந்ததோட நிறைவா இருபாங்க நாளைக்கு ஒரு கொழந்த பொறந்தா கூட பாக் பக்கதுல பாத்துக்வாங்ள வச்சுக்லானு பாத்தா க சில பத்த அவ வேற பக்கட்டு வேல கெடச்சுச்சுனு மாப்ள கூட்டிட்டு போய் வச்சுகிட்டாரு இப்ப அவ கொழந்த கைல வச்சுட் இது ஒவ்வொரு இந்தடவ ஃபோன் பண்றப்ப சிக் த்தி இந்த பைய இன்னைகி வேலயே செய்ய விட மாட்டேங்றா சித்தி த்தி நீங்ளா அங்க பக்கதுல இருந்தீங்க நீங்க பாத்துகுவீங்க தா அவுரு வேல பண்ணல சித்தி நானே தூங்க வைக்கணு நானே சோறு ஊட்டணு எனக்கு கஷ்டமாருக் எனக்கு கேக்கு போது அவ்ளோ கஷ்டமா இருக்கும் அத் அச்சசோ ஆமாபா பா பக்கதுல இருந்தா நம்ப தூங்கி தூங்க வச்சுக்லா நீ ஒரேரு வேலய பாரு நம்ப சொ சொல்லலா இப்ப தானிய கொண்டு போய் விட் ன்றதுனால வரு வா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருகுது டெய்லி இதுனால என்னப் பண்ண வேண்டியதா இருக்கு ஃபோன்ல பேசி இப்போ என்ன பண்ற தம்பி தூங்கிடானா நீ சாப்டியா இன்னைகு சமச்சியா ஆஹ் என்ன பண்றது நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோ என்ன சமைச்சு கேட்டுட்டு இதுலயே நம்ம பகிர்ந்துக்க வேண்டியதா இருக்கு பக்கத்துல இல்லாம போயிட்டாங்களே அப்ப நம்ம உறவுகளை வந்து து ரொம்ப நம்ம மிஸ் பண்றோ தானே அர்
கண்டிப்பா எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணு ஒரு சில இடத்துல அதை நம்ம உணருவோம் இந்த இடத்துல இவங்கள விட்டுட்டோம் அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டோ ரொம்ப மிஸ் பண்றோ அதெல்லா அந்தந்த இடத்துல அந்தந்தக்கு ஞாபக வந்து வந்துடும் நம்ம என்னதான் வேற ஒரு இருந்தாலுமே அத கரெக்டா ஞாபகம் வந்துரும்
ஒரு சில படத்துக்குள்ளையே பாருங்களே இந்த அண்ணன் தங்கச்சி காட்சியெல்லா கா ட்டு போது உண்மையில அது என்னோட வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு ஒரு ஸ்கூல் பேக் கூட எங்க அண்ணனை எல்லா என்னை தூக்க விடமாட்டான் வேணா வேணா நீ நடந்துவா நாங தூக்கிட்டு வரே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சா கூட அது அவ்வளோ சந்தோஷம்
எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ணா இருக்காங்க என்னைய கூட்டிட்டு போறதுக்கு அண்ணாவோட ஃப்ரெண்டு அக்கா அண்ணா இவங்க எல்லாரும் என்னை போட்டு போடுவாங்க நங்க கூப்ட்டு போற நீ கூப்ட்டு போற தங்கச்சி நான் கூட்டு போற பைனலா போகல ஒரு வாலு பேகு ஒரு ஆளு திருப்பி ரிட்டன் வரையில ஒரு ஆளு அண்ணா ஃப்ரெண்டுங்களுமே அப்படிதான் நான் கூட்டு போறேன் தங்கச்சி அப்படின்பானுங்க அதெல்லாம் ஒரு நம்மளால திரும்பலாம் அந்த மாதிரி கிடை நம்ம போறது கொஞ்ச லாங்கா இருக்கு இருக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு அதே மாதிரி மேட்டு பகுதியா இருக்கு தாழ்வான பகுதியா கூட இருக்காது ஆனா அதுலயு நம்மள கூட்டு போறதுக்கு அவ்ளவு ஜாலியா இருப்பானுங்க நான் கூட்டு வரேன் நீ போ ஏன் அம்மா இப்பல்லாம் நம்மளால அந்த சைக்கிள் எல்லாம் அவளோ போட முடியுமான்லா தெரியாது அப்ப நம்மளோட ஸ்கூல் பேக் ரெண்டு பேகு ரெண்டு ஐயோ அம்மா அந்த மேட்ல ஏத்தி போறத நினைச்சு
உம் கண்டிப்பா அதே மாதிரி நான் ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துலயும் அப்படிதான் ஆஹ் பாத்தீங்கன்னா நான் ஒரு சு புரைசர் மாரி வேலை பாக்கறோம்னா நம கீழே தான் எல்லாரும் வேலை பாப்பாங்கன் வச்சுக்கோங்க இப்போ அவங்கள்ட்டலாம் வந்துட்டு நம்ம வேலை சொல்லுவோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பசங்களு குள்ளயே பேசிக்குவாங்க ஏ சித்தப்பு உனயதான் சித்தப்பு கூப்பிட்றாங்க யாருன்னே தெரியாது அவங்க வேற ஆளுக்கு நம்ம வேற வேற ஊருங்களா இருப்பாங்க அவங்கல்லாம் வந்துட்டு ஆனா பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு முறை சொல்லி கூப்பிடுவாங்க ஆஹ் ஆமா அதெல்லா செம்மையா இருக்கு உம் அந்த இடத்து நம்மளாம் சாப்பிடலன் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உன் பொண்ணு சாப்பிட்லயா இனைக்கும் அ அந்த மாதிரிலாம் சொல்லு போது என்னமோ நம்ம சொந்த இருக்குறவங்க நம்ம பக்கத்துல இருந்து நம்மள கவனிக்கிற மாதிரி ஒரு உம் ஆமா ஆமா உம் நம்ம சொந்தத்துக்குள்ள ஒரு மாதிரி ஆஹ் கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஹ் அதெல்லாம் இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது ஆனா நம்ம உள்ள பழைய காலலா அவர் உண்மைலயே ரொம்ப மாறி போச்சு இப்போல்லா இப்போல்லா அந்த மாதிரி இருக்கான்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் யாருமே அப்படி கிடையவே கிடையாது இப்போ எல்லாத்து கையிலயு ஃபோன் வந்ததுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரியாம
ஃபோன் மட்டும் காரணம் இல்லங்க நம்மளோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு
உம் யாராவது வீட்டுக்கு வந்தா கூட சொல்ல தெரியலயே பசங்களுக்கு அவங்க யாருன்னு நம்மளே திருப்பிட் க்றாங்க இவங்க எங்க இருக்காங்க இவங்கள நான் பாத்து்த்திருக்கேனா அப்படின்னு அடப்பாவிங்களா இவங்க தாண்ட நம்ம அத்தை இவங்க தாண்ட நம்ம மாம் என்னடா இப்படி அவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டே தேங்கி த்து உடனே என்ன சொல்லிறாங்க உம் நீங்க சொல்லி தரல எங்கள்ட்ட அப்படின்றாங்க அது இப்படி நம்ம சொல்லி தராம இருப்போ நீங்க கேட்டுக்கிற ஆர்வத்துல நீங்க இல்ல அதுதா வந்து நம்ம சொல்லணு ம் ம் ஆஹ் அ தெரிஞ்சுக்கறதே கடையாது அதுக் அதுக்கப்றொ பாத்தீங்னு வெச்சுக்கோங்ளே இந்த பசங்களுமே பாத்தீங்ன்னு வெச்சுக்கோங்ளே அவுங்களுமே அப்டிதா ஒரு ஊ உறவு முறை சொல்லி அ ஒரு மாரி கிண்டல் அடிக்கிறது என்ன சித்தப்பு அ சாப்ட்டியா அதெல்லா ரொம்ப ஒரு மாரி யாருன்னே தெரியாதுல ஆ அது எவ்ளே ஒரு இதா இருக்கு பாத்துங்கோங்ளே அதுக்குள்ள உண்மைலியே அதெல்லா நமக் நம்ம வந்து ம் கண்டிப் பா அத சொல்லதுக் தெரில ஆ வேற எதோ இது பண்ணுவாங்க அதெல்லா நா நம்ம சொந்தத்த கூட அப்டி கூப்ட மாட்
ம் அதே மாரி நட்பும் வந்து எந்த வகைலியு நம்மளுக் கொறஞ்சதே இருக்காது
கண்டிப்
நம்ம ரிலேஷன்ஷிப்பு கூட ஒரு இதுல நம்மள ஒரு ப க்கோ வச்சாலு பெண்டு யாரு யாரைய் விட மாட்டாங்க எத்தன வர்ஷ ஆனாலு சரி ரிலேஷன்ஷிப்பு எடைல எதா ப்ராப்ளொனா நறைய இஷு வேர நடக்காத் காரண இருக்கு ஆனா நட்பு மட்டு முடியி வே முடியாது
கண்டிப்பா ம் நல்ல நட்பு நட் ப்பு கெடைக்கிறதே ரொம்ப கஷ்டோன்ட்டாங்க ஒரே வார்த்தைல அது வந்து நெரந்தரமா இரு குன்றத அது அடுத்தபட்சமாயிர்ச்சு
எனக்கு எப்டி எல் கே ஜி ல இந்து ஒரு ஃப்ரெண்டு இப்ப வரைக் கு கண்டின்யூவா சா அவ என்ன சாப்டு நா என்ன சாப்டுவா எனக்கு தேர்ட்டி தேர்ட்டித்ரீ ஏஜ் ஆயிர்ச்சு இப்ப வரைக்கு நாங்க ரெண்டுப் வேரு எங்க போனாலு செரி எங்க வந் ந்தாலு சரி சப்போஸ் ஒன்னா தா போ முடியாது ண் முடியாது
உம் ஆனா பகிர்ந்திப்பீங்க ஆஹ் அதுதானே வேணு அந்த் உம் அந்த புரிதல் இருந்தாலே போதுமே உம் உம் உம்
ஓடி ஸ்கூல் போ டி என்னடி சமச்ச இப்டி கேக்குறதுலே ஒரு ஹேப் பினெஸ்
செம்ம யேம்மா நமக்கு அவுங்க நம்மக் க்கு ஒரு கை குடுக்குற மாரி ஒரு தோள் குடுக்குற மாரி இருக்கப்ப நம்ம யாரையுமே தேடவும் மாட்டோம் மொதல்ல எனக்கு அதுதான் தோழி இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட
நா இருக்கேன் தோழி நீங்க ஏன் கவலப்பறீங்க கண்டிப்பா ஆஹ் நீங்க வா ஓ சேரி தோழி பேஸ்னதுக்கு மிக்க நன்றி கால்ல வரேன் கால்ல வாங்க வாட்ஸ்சப் கால் லவாங்க
கண்டிப்பா தோழி
ஆஹ் ஓகே அஹ் ஓகே வணக்க வணக்கம்